ஹலோ வீட்டுல இருக்கே டி இப்பதா உனக்கு மெசேஜ் கூட பாக்கத்தோண்லையா உனக்கு அவ்ளவு சு பிஸியா இருக்கீங்க ஆ ஆ ஆ
என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
ம் ஆச்சுமா நாங்க சாப்ட்டோ நீங்க
நான் இனிமேதா சாப்பிட்னு
அப்டியா என்ன செஞ்சே டிஃபனா
ஆமா இப்பதா நா வந்து ஆ சட்னி செஞ்சாங்க நீங்க என்ன செஞ்சீங்க
நா தோச
ம் ம்
ம் ம்
வந்ட்டாங்களா அப்பாலா
ஆ வந்டா வந்டா
அப்பா அப்பா
அப்பா இன்னு வர்ல இனிமேதா வருவாரு
ம் பாட்டி
பாட்டி வந்டாங்க கீழே சாப்புட்றாங்க
ம் என்னா இன்னைக்கு எப்டி போச்சு
எப்டி போச்சு தூங்கியே போச்சு எனக்கு நே நைட்டு எல்லா தூக்கமே வர்ல அதனால இப்போ கால் ஆ ஹ மதியானொ தூங்குனே
மதியானொ தூங்குனா நைட்ல எப்டி வரு ஒரு நாள் ஃபுல்லா கரெக்டா இருந்து பாரு அப்ப நைட்ல கரெக்டா ஆயிடு
நைட்டு தூங்கவே முடியில என்னால அ
ஆ ம் ம் அதுதாமா ஒரு நாள் நீ அந்த மா ரி இருந்து பழகு இத மாத்திக்கினீனா தா ஒனக் கு இது இல்லன்னாக்கா இதுவே பா பழக்கமாய்டு ஒரு நாளைக்கி ஃபுல்லா காலைல இருந்துரு காலைல இந்து மத்தியானோல்லா தூங்கிடாத நைட்டு படு ஒனக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கோ வரு அதே மறுநாள்ல இந்து அப்டியே பழகிக்கோ நைட்ல தூங்காம தூங்காம இருந்தீனாக்கா காலைல அது அப்டியே என்ன சொல்றது ஒடம்பே லேஸ்லேஸ்ஸா இருக்கு
அ கால்லந்து அவிங்க தா
ம் இப்ப காலேஜ் போனாலா என்ன பண்ணுவ காலேஜ் போனா எப்டி பண்ணுவாப்பா
அதுதா தேர்ல
ம் ந கோஸ்க்கு எதனா விசாருச்சியா
இப்ப புதுசா கோர்ஸ் ஏஐக்கே வந்துருக்கா எங்க காலேஜ்யே அது கம்பல்செரி பண்றா மயி தா இருக்கு தவ் தவ்சண் பைவ் ஹண்ரடு தூதவ்சனா சொன்னாங்க அதுக்கு அப் அப்பியே கட்டி படிக்கிறா மாரி இருக்குமா
ஓ
சென் பண்ணாங்க அலேஜ் குரூப்ல
சேரி சேரி ம் அந்த மாரி எதனா அடிஷ்னுல் கோர்ஸ் எதனா படிச்சுகோ எடுக்குறது ஒரே இதுவாவே எடுத்துக்வா அதுக்கேத்த மாரியே படிச்சுக்கோ அப்பதா அது ரிலேட்டடா ஒனக்கு ஜாபுக்கோ ட்ரை பண்ண முடியு
ம்
சரியா
ம் சேர் பாப்பா என்ன பண்தாங்க
ந்தோ இருக்காங்க டி எழுதிட்ருக்காங்க இன்னிக் கொஞ்சு வெளிய போய்ட்டு வந்த வர அ வெளில போய்ட்டு வந்தனா அதனால வந்து லேட்டா எழுதிட் இருக்காங்க
ஊஷல்லா போறாங்களா அவுங்க
டூஷன்லா அனுப்புல
அப்டியா சேர் சேரி வீட்ட படிக்கதே நல்லார்கு
அப்டிதா இருக்கு ஆனா இதுங்ள வெச்சி மேக்க முடிலியே ரெண்டுத்யு வெச்சுக்கிட்டு அம்ச்சிட்டுதா இருந்த பெரிவ்ல அம்ச்சிட்டுருந்த அ அது இப்போ என்னால கொஞ்ச பினான்சில் டைட்டா இருக்கவே அத அனுப்ல
ஆ
அனால வீட்ல படு அப்டின் சொல்லிட்டு வீட்ல படிக்க வெக்கிற
ஓ
ம்
மீட்டிட்டு படிக்க வெக்கிலா நீங்க ம் இரு ஒரு ரெண்டு மண் நேரோ அதட்னா படிச்சிர்வாங்க
இல்ல க்ளேஸு போக போக போக கொஞ்சோ ரொம்போ எனக்கு டஃப்பா இருக்கு நம்முக்கு எனக்குல்லா அட்வான்ஸா யாருக் காது நாங்க படிச்சதுக்கு இப்ப இருக்குற்துக்கு கொஞ்ச அட்வான்ஸாக்குது எல்லாமே ஷோ அதனால நாம்புகையா நம்ப வந்து அப்டேஷனே இல்ல நம்பலா அப்டியேக்குறோ நாங்க சோ அந்த அப்டேஷன் நரே ஏ அந்த அப்டேஷன் வச்சினு இப்பதா நாங்க சோவே பண்ண முடியாது
ப்ப எத்தின்யாவுது படிக்கிறா அவ
அவ எய்த்து
அவ எய்த்தா சேர் சேர்
ஃபிப்த் வெரிக்கு ஓகேவாயிடுச்சு சிக்த்து கூட ஓகே ஆச்சு செவன்துக்கு மேலலாம் ஒன்னு வேலக்கே ஆவல
அதனாலதா சேரின்டு டூஷன் போட்டுட்டே நானு
சலா அதிகமாருக்கு
கொஷ்டின்ஸ் இல்ல அது ஃபஸ்ட் நமக்கே சிலபஸ் புரியுவே இல்ல ம் கூகோலா பாத் அத செக் பண்ணி அது கிட்ட கேட்டு அந்த மீனிங் பார்த்துக்குன்னு அதுக்கப்பறமா நம்ம சொல்லி தரறதுக்கு அது கே முடில டைம் ஆகிடுது ம் ம் அதுக்காக தான் சரி பாத்துக்கலா அப்படின்னுட்டு ம் இது பழனிக்கு போட்லா அப்டின்னுட்டு ஒரு டிஸ்கஷன் இருக்கு அது நானு அத்திக்கு அனுப்புறே உங்களுக்கு அனுப்புறே ஓகேவா அது வந்து நீ அது ஏத்த மாரி பைசா ம் நீங்க அரேஞ்ச் பண்ணி நீங்க சேத்து வச்சுக்கோங்க அங் போறதுன்னா போயிட்டு வரலா எல்லாருமே ஓகேவா
சேரி சேரி போய்ட்டு வரலா போயிட்டு வரலா
இது ஒம்பதா மாசம் எட்டா மாசம் எல்லாம் பாத்திருக்கோம் எந்த மாசம் வேவா இருக்குதுன்னு பாத்துக்கெ நீங்களும் சொல்லுங்க நான் அவளுக்கும் அனுப்புறே பாத்து சொன்னாக்கா அதுக்கேத்த மாதிரி எவ்ளோ பேர்ன்னு சொல்லிடு ஒரு ஆளுக்கு ரெண்ரூபா வருது டூ டூ டூ ஃபைவ் வருது ம் ம்
செரி செரி போலா தாராளமா போலாமே அவ்ளோ தூரம் போயிட்டு வறதுக்கு
ம் அதைதா சொல்லிறே நீங்க பாத்துக்கோங்க சரியா இப்பவே அதுக்குதான் ரெண்டு மாசம் மூணு மாசம் முன்னாடியே சொல்ற
ம் செரி செரி அப்ப பாக்லா
ம் பாட்டி வந்ட்டாங்களா
ஆ வன்டாக வந்துட் சாப்டுனு நேரா கீழ இருக்காங்க முந்தா நேத்து நா விழுந்துட்ட
இங்க
வீட்டு்லதா படில விழுந்துட்ட
அப்றோ
உ கால் சுளுக்கு புடிச்சிகிச்சி செமயா ந
ம் அடி கிடி பட்டுருச்சா இல்ல சுளுக்கு மட்டுதானா
அடிதா காலு தா அப்டியே மடங்கி சுழுக்கு புடிச்சிக்கினுட்டு
அயயோ ம்
அப்பறமா தைலம் போட்டு நா இரு ந்தது படியில பொறுமையா நடந்துருந்த டக்குன்னு நின்டேன் நான் யோசிச்சிகினு பின்னாடி இவ வந்தா இவ்ளோ நின்ட்டா அதனால அவளு நிக்கிறாள்ன்னு சொல்லிட்டு ஒரு படியில கால எடுத்து வைக்கிறனு மூணு படி
அடிப்பாவி ம் ம் இப்ப பரவாயில்லியா எப்டி இருக்கு
வலிக்குது எங்க ஆயா உருவுறாங்க
ம் ம் ம்
உருவுனாலும் சரியாகற மாரி இல்ல மாத்தர போட்டே அப்பாவ இன்னொரு செட்டு மாத்திர வாங்கினு வர சொன்னே
செரி செரி மாத்திர போடு கொஞ்சம் காலைய தையில நல்லா தேய்ச்சி விடு மாத்தர போட்டா கொஞ்சொ அது
ஆ செ அது வரைக்கு அடிக்கிடி படாம போச்சு அது வரைக்கு சந்தோஷப்படு
ம்ம்
ம் பாத்து உஷாரா நட உஷாரா இரு
ம்
ம் பெரியவ என்ன பண்றா
அவளுதான் சும்மா ஃபோன் பாத்தே நடந்துடுனுக்கா
ம் எங்க மேல இருக்கீங்ளா
ஆமா அ அனலா இருக்கு உட்கார முல்ல அதனால
ம் நல்லாயிருக்குது
மேல வந்து கொஞ்சோ நேரம் நடந்து இருந்துட்டு ஒரு பத்து மணிக்கு மேல கீழ போறது
அப்டியா செரி ம் வேக்காடா இருக்குல்ல கீழ
நல்ல வேகாடா இருக்கூ
ம்
மத்திகிதா பண்ணவேயில்ல பண்ணணு
பண்ணு
கால்ல இருந்து அதுவே டயாடா இருந்ததுனால நான் அது பத்துட்டு இருந்தேன்
என்னம்மா என்ன டயடா இருக்குது
தூங்கவே முடிலியா தூங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தூங்குறதுக்கே நான் முடியலேன்னு டயடா உட்காந்துனுருக
ம் ம் அதுக்கு பேரு டயாடு இல்ல சோம்பேறித்தனோ ம் அத நீங்க வந்து சிம்பாலிக் கஸா ஸ்டைலிஷா வந்து இது ஒன்னு சொல்லிக்க கூடாது ம் ம் டயாடுன்னிட்டு அப்டியே வெட்டி முரிச்சிறீங்க டயாடா ஆவரத்துக்கு
தெரில லேட்டா எழுந்தா
அதுதா அதுதா லேட்டா எழுந்தறதுனாலதா இந்த ப்ராப்ளம்லா
இதல்லா காலேஜ்லா பேய்ட்டா சரியாயிருன் நம்புற
ம்
ஏன்னா ஆறு மணிக்கே ஏந்துகனு குளிக்கினு ஏழு மணிக்கெல்லா கெளம்பனு இங்கேயிருந்து எட்ர மணிக்கில்லா உள்ள இருக்கணு
ஓ அப்ப இங்கேருந்து ஏழுக்ல்லா கெளம்
குள்ள ஆமா போரதுக்கே முக்கா அவரு ஆயிடு
அதேதா ஏழு மணிக்கு நீங்க கெளம்னா தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு அங்கருந்து பஸ்
ம் இல்ல நாங்க ரெண்டு பேர் டிங்கு டிங்குனு கால எழுந்துட்டு ஆடுறதுக்கே சேரியா இருக்கு எங்கந்து நாங்க ரெடி ஆவு அவ்ளு ரெ ரெடி ஆகணு நானு ரெடி ஆகணு
மதியானோ வந்துருவீங்ளா
மதியானோ ஆமா ஒன்ற மணிக்கி முடியு
அப்ப வந்து கூட சாப்டுகுலா காலயில பிரேஃபாஸ்ட் மட்டு
ஆமா அதுமா கேன்டீன்ல போய் சாப்டுவா
ம் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்ட்டு பேயிட்டாலே ஒனக்கு கொஞ்சோ இதுவா இருக்கு ஈவினங் மதியானோ கூட வந்து சாப்ட்டுக்கலா
ஆ அப்டிதா பண்ணு
இப்ப ஒரு வாரம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ
ஆமா இந்த ஒரு வாரம்
ம் ஒரு வாரம் ஒரு வாரம் மட்டும் ப்ராக்ட்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்ச இதுவா இருக்கூ ம் ம்
ம்
அப்புறமா
அங்க போய் சாப்புட்டு
ஆ
இது வேணுனா செய்யலாமா
என்ன மா
டிஃபன் டிஃபன்
ஆ ஆச்சு ஆச்சுமா நீங்க
அ அதோ சாப்புடுறதுக்குதா கூப்புடுறாங்க போனு
அப்டியா என்ன தோசையா
பொங்கல் செட்
ஓ சேரி சேரி சாப்ட்டு அப்போ மந்தமா இன்னு தூங்கு
சாப்டி கப்புறோ தூக்கோ வரணுமே மறுபடியாரு
மதியானோ நல்லா துணங்கிட்டு அப்புறோ நைட்டு வரோ உனக்கு போ ம் ம்
நெரி தெரியு டைய்லி தூங்கிட்ற தூங்கு எழுந்திருக்க தெர்ல
செரிடா போய் சாப்டுங்க ஓகேவா ம் பாய் குட் நைட்
ஐ
ஐ